ஆ வணக்கம் தோழி சொல்லுங்க
ஆ சொல்லுங்க தோழி இப்ப மத்தியானோ பின்ன இன்னு சாப்டலையா நீங்க
ஆ இன்னு சாப்ல்ல ஆ காலேல இருந்து இன்னு சாப்ல்ல உக்காந்துருக்கே இனிமேதா போய் சாப்ன்ணு
ஆ ஆ இல்ல நா சொல்றதுல்லா உங்களுக்கு சின்ன புள்ளைல சாதம்வச்சி பிள்ளைங்களுக்கு எனக்கு மட்டுந்தான
அவங்களுக்கு உங்க கணவருக்கு
அவங்களாந்தா ஊருக்கு போயிருக்காங்களே எப்ப வருவாங்கன்னு தெரியல
ம்
அதனால கொஞ்சோண்டு சாதோ வச்சு தயிர் இருந்தது தயிர போட்டு சாப்டாச்சு ம் என்ன படத்துக்கு போவமா அப்டின்னு சொல்லி கேட்டாங்க போவமா இன்னக்கி எப்டி
நாளைக்கி போலாமா
நாளைக்கா ஏன்னா இன்னைக்குன்னா நாளைக்குன்னு ரெஸ்ட் எடுக்கலா காலேலக்கி
ம் ம்
ஆ நாளைக்கி ஞாயித்துக்கெழம பகல்லதா போனு போற மாரி இருந்தா பகல்லதா போனு நா என்ன இந்த கால்ல எந்திக்கிறதுக்கு கொஞ்சோ ரெஸ்ட் திரசா முடிவு பண்ணு
பாப்போ ஆறு மணி ஷோ அது மாதிரி போக முடியாதா
ஆ ஆறு மணிக்கு வேணா போகலா
ம்
இந்த இது முடிஞ்சிருச்சா பிளாஸ்ட் ஓடுதா
என்னன்னு தெரியலையே பாத்தாதா தெரியு
நேத்தியே ஏதோ வேற ஏதோ படோ வந்துருந்துச்சி ஆனா பிளாஸ்ட் இருக்குன்னு சொல்லி காமிச்சாங்க நேத்தியே
ம்
இந்த இந்த தேட்டர்லதா இந்த புதுசா ஒரு தேட்டர் கட்டிருக்காங்களா
ஆமா ஆமா
ஆ அதுலதா ஓடுது அப்டின்னு சொன்னாங்க அதுல என்னன்னா பின்ன வெண்பாவுக்கு டிக்கட் எடுக்கற மாதிரி இருக்கு அதுதா இப்ப பிரச்சனையா இருக்கு
ஆமா அவளு படோ நல்லா இருக்குன்னு சொல்றாங்க
ஆ நெறய பேர் சொல்றாங்க நல்லா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு நெறைய பேரு பாத்துருக்கங்க எல்லாரு நல்லா இருக்குன்னுதா சொல்றாங்க சேரி அததா நேத்து போலானாங்க
எனக்கு மாம்பழம் வாங்கிட்டு வந்து குடுத்துபுட்டு மாம்பழம் ஜூஸு அப்டியேவு ப்ரஸ் ஜூஸ் வாங்கிட்டு வந்து யாருமே குடிக்கல நானே எல்லாத்தையு குடிச்சா எனக்கு வயித்துக்கு என்ன பண்ணு
அது வந்து மழ பேஞ்சிருக்கு இல்லையா இப்போ வெயிலுக்கு வெயில் நல்லா வெயில் அடிச்சு இருக்கும் போது திடீர்னு மழ பேஞ்சதுனால அந்த கிளைமேட் சேஞ்சுங்கறது நடக்கு அந்த நேரத்துல நம்ம சூப் சூடான பொருட்கள் சிக்கன் மாம்பழம் மாங்கா இதெல்லா நம்ப சாப்பிடும்போது பலாப்பழம் இதெல்லா நமக்கு சூட்ட ஒடம்புக்கு சூட்டதா கெளப்பி விடு
அப்டிதா ஆயிடுச்சு இப்ப எனக்கு சுத்தமா எனக் கு முடியவே இல்லை இன்னக்கு ஒரே வாமிட் வர்ற மாதிரியு அ வயித்து போக்கு போற மாரியு அந்த மாதிரிலா நா ஃபீல் பண்ணே நேத்து.
எனக்கு அதே சேம் தா சேம் பிரச்சன தா எனக்கு அதேதா வாமிட் வர மாரி இருக்கு லு இது லூஸ் மோ சன் அதே மாரிதா இருந்துச்சு.
ஆ அதுக்கப்புறோ நேத்து ம் வட பாயாசந்தா சம்ச்சே நா வேற இன்னிக்கி ஓய்வே இல்ல எனக்கு சுத்தமா ரெண்டு நாளா. அதவேற சம்ச்சு வெச்சிட்டு நைட்டுக்கு சாப்பிட வெ வெள்லத போய் சாப்ட்டோ. இப்ப நா சாப்பல்ல நா எதுமே சாப்பல்ல பிள்ளைங்களுக் கஞ்சி குடுத்துட்டுட் டு அவுங்க சாப்ட்டாங்க சாப்ட்டு படத்துக்கு போவமான் கேட்டாங்க இப்பதா சாயந்தரோ அங்க பார்க்ல ஒக்காந்துருக்கும்போது உங்குளுக்கு ஃபோன் பண்ண சொன்னாங்க ப்பற் நா பண்ணல எனக்கே ஒடம் முடில படத்துக்கு வேண்டா அ வீட்டுக்கு போயிருவோ அப்புறோ இன்னோரு நாளைக் பாத்துப்போ அப்டின்னே அதோட செரி வந்து சாப்டோ சாப்டுது திரும்பையு கேட்டாங்க படத்துக் போவமான்னா அப்டின்ட்டு க்கு என்னால்லா முடியாது என்ன கொண்டோய் வீட்ல தள்ளி உட்டுருங்க நா வீட்டுக்கு போய்றேன் சொல்ட்டு அப்றோ வீட்ல கொண் போ உட்டுட்டாங். அப்றோ படுத்துட்டே படுத்து நா நதய எப்பிடிதா தூங்னனே தெர்ல அவ்ளோ தூக்கோ தூங்கிருக்கே. கால்ல நா லேட்டாதா எந்திருச்சே எந்திருச்சே.
அதா இன்னிக் ஒரு பத்து பத்தர போலதா எழுந்திருச்சே நைட் எல்லா தூக்கமு இல்ல தம்பி வேற காலைல எழுந்த ச்சு நைட்டு எடையில எடையில எழுந்துருச்சு தேட்றா வேற அப்பாவ காணோன்ட்டு. அப்பா ப்பா அப்டின் சொல்லிட்டு கைய ரெண்டுத்தியு நீட்டி க காணோ காணோ அப்பா காணோ அப்டிக்கறா ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு பாக்கறதுக்கே.
ம் ம் பிள்ளைங்கள நம்பி எல்லா பிள்ளைங்கள பாத்துதா நம்ம வந்து ஒவ்வொர் விஷ்யத்தியு முடிவெடுக்குற மாரியேதா ஒக்காந்திருக்குணு.
போய் வாசல்ல போய் செருப்பு கெடக்கா அப்டின் சொல்லி போய் பாக்கறா.
பாத்துட்டு செருப்பு இல்ல செருப்பு இல்ல அப்டிங்கறா. எப்டிதா வீட்டுட்டு போகறதுக்லா மனசு வருது அப்டின் தெரில.
ஃப்ரெண்டு கூட போறது தப்புல்ல செ இதா எதோ ஃப்ரீயா இருந்துட்டு வராங்க கொஞ்சோ மைண்டு ஃப்ரீயாருக்கு அன்னிக் கூட பாப்பா கிட்ட கூட சொன்னே இவுங்க சொன்னாங்கலா. நா நீ சென்னைக்கு போ சென்னைல போய்ட்டு எதா எதாவ் வேல பாரு அப்டின் சொல்ட்டு சொல்லி சத்தம் போட்டே அப்டின் நேத் இதான்னா சொல்லிட்ருந்தாங்க. அ ம் என்னா சொல்றதுன் எனக்குந் தெரியில.
அத நா வந்து ஒரு இரண்டு மாத காலமா நா சொல்லிகிட்ருக்கே. சென்னையில போயிட்டு ஒரு வேல பாருங்க அப்டின் சொல்றே எனக்கு வேலையெல்லா செட் ஆகாது நா வேல பாக்க முடியாது. நா ஒரு எடத்துல நா மொதலாளியாதா இருப்பே தொழிலாளியா இருக்க மாட்டே அப்டின் சொல்றாங்.
ம் ம் இப்பல்லா அது சென்னை போனாலு செரமந்தா. ஏனா அவுங்குளுக்கு வந்து அ ஒரு ஒரு ஃப்ரெஷர்னால அவுங்களுக்கு இங்க செரமந்தா ஆனா எவ்ளோ நாளைக்குதா அவுங்க வீட்ல கை வேல பாக்க முடியு.
அவுங்ளே எவ்ள நாளைக்குதா நமக்கு வந்து இது எல்லா பண்ணி க முடியு எல்லாருமே யோசிக்கக்கூடிய சூழ்நெலதா இருக்கு. நா பண்ண கூடாதுன்தா தெரிதுங்களா இல்ல அதா முடிவு எடுத்தாதா உண்டு. அ என்னா முடிவடுக்கறா
இல்ல அவுங்க வந்து இப்ப அடுத்தது எல்லா எடமு விட்டாச்சு இப்ப கொடைக்கானல்ல வந்து ஒரு கட ஆரம்பிக்கணு அப்டின் சொல்லிட்ருக்கா.
கொடைக்கானல்லையா?
ம் பிரியாணி கட ஆரம்பிக்க போறாங்க
அங்க போயா அங்க எப்டி யார தெரியு எப்படி போய் அங்க போய் பண்ணணு‌ இப்படி‌ எல்லாம் எப்படி அவுங்களுக்கு தோணதோணுது
அங்கதா அங்க இருக்காங்கல்ல அந்த ஆல்ரெடி அவுங்க நண்பர் ஒருத்தோவங்க இருக்காங்க அவுங்க மூலியமா கேட் ருக்காங்க போல
ஓ ஓ
ஹ நா எது வேணாலும் பண்ணுங்க அப்டின்னு சொல்லிட்டே என்ன உட்டுருங்க நீங்க எது வேணாலும் பண்ணிக்கோங்க அப்டின்
ம் மு முடில நம்ம நம்ப என்னத்த சொல்றது இதுக் அப்புறோ அவுங்கல இங்கதாங்க இல்ல அவுங்க இப்போ கடையெல்லா ஆரம்பிச்சல்லா அவுங்களுக்கு செட்டா ஆகாது அவுங்க கொஞ்சோ வேல பாக்கணு இப்போதிக்கு அவுங்க வேல பாத்து ஒரு பத்தாயிரோ பதிஞ்சாயிரோ சம்பளோ வாங்கனா தா அதோட சிரமோ என்னனு அவுங்களுக்கு தெரியு
அவுங்க முடியாதுன் சொல்லிட்டாங்க நா ஒரு பத்தாயிரோ சம்பளோ வாங்கி வீட்டுக்குன்னு குடுங்க அப்டின் நா சொல்லிட்ட அது வந்து என்னால முடியாது அப்டின்னு சொல்றாங்க அப்டி இருக்கும் போது நா இனிமேல்லா சொல்றது வேஸ்ட் டுந்தா நனைக்கற
ஆமா அப்ப அவுங்க வந்து வேல பாத்து அவீங்க சம்பாதிச்சாதா அதோட சிரமோ என்னன்றத அவுங்களுக்கு தெரியு‌ அத அப்புறோந்தா அவுங்க வந்து ஒரு இடத்துல நிப்பாங்க எனக்கா சரி வராது என்னாதோ பண்ணட்டும் போங்க
என்ன வந்து நா என்னோடைய வேலையில வந்து எவ்ளோ கஷ்டப்படுறன்னு எனக்கு தா தெரியு அ நீ என்ன இப்படி பண்ற நீ என்ன அப்படி பண்ற உனக்கே தண்ட சம்பளோ அப்படே இப்டின்னு என்ன வந்து தர தரக்குறைவா எவ்ளோ பேச முடியுமோ அததா பேசிட்டு இருக்காங்களே தவர தா வந் தன்னால இந்த வீட்டுக்கு எந்த பயனு இல்லங்கறத வந்து ஒரு நாள் கூட யோசிச்சு கூட பாக்குறதில்ல கடையாது
ம் ம்
நம்ப இவ்வளது பண்ணியுமே நம்பள எவ்ளோ கேவலமா பேச முடியு இதுல என்ன கொற கண்டு புடிக்கலாதா பண்ணிட்டு இருக்காங்க
ம் இப்ப உங்கல வந்து இது வருல்ல உங்களுக்கு ஃபாஸ்புக் அப்படின்றது வருல்ல
அ
பாஸ்புக்குன்னு வருல்ல
எதுக்கு
உங்க பேங்க்குல
ஆமா
அதுல வந்து இப்ப அக்கவுண்ட் நம்பரு ஐ எஃப் எஸ் கோடு அந்த மாரில்லா வருமா
இல்ல இது வந்து நிதியின் கீழ் வர்றதுனால அது வராது ஐ
வராது ம் சேர் அதா என்ன செய்யறது இப்ப மத்த மத்த பேங்க் ஒன்னு ஓப்பன் பண்ணனு அப்டின்னாக்கா எவ்ளவு சார்ஜ் பண்றாங்க ஓபனிங்கே
ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டுனு இருக்கு‌ அத நீங்க வேணா ஓபன் பண்ணிக்கலா
எல்லா பேங்க்லயுமே இந்த மாரி எது குடுக்க மாட்டாங்க இல்லையா
இல்லையே குடுப்பாங்க குடுப்பாங்க
அப்டியா
எல்லா பேங்க்லயு இருக்கு ஆமா ஸ்டேட் பேங்க் அது மாதிரி எல்லா இருக்கு ஏன கேட்டு பாருங்க ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டுன்னா அதுக்கு வந்து என்னன்னா என்ன விதிமுறைகள்னா அதிக அளவுக்கு பணம் எடுக்க முடியாது குறைந்த அளவுலதா எடுக்கலா அதுக்கு வந்து செல்ல இதுக்கு ஏடி எம் கார்டு செலதுக்கு ஏடிஎம் கார்டு இருக்காது செலதுக்கு செக் புக்லா வராது இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்ல்லா
இங்க செக் புக்லா வேண்டா அ இது மட்டுதா அ தேவ தேவபடுது சும்மா இப்பதிக்கு தற்சமயத்துக்கு தேவப்படுது
அதா அது மாதிரி இருக்கு நீங்க அத கேட்டீங்ன்னா ஓபன் பண்ணிக்கலா இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்டே இருக்கு
போய் பாக்கலான்னு பாத்த இன்னைக்கு எங்க போய்
இன்னைக்குதா வங்கிதா உண்டாச்சே நீங்க போய்
அதா உண்டு சேரிஅதா போலானு பாத்த அதுக்கப்பறதா அவுங்க இங்க ஊருக்கு போயிட்டாங்க அதனால என்னால போ முடில ஆன போயிட்டு இல்லனா என்னனு எதுன்னு விசாரிச்சுட்டு இன்னைக்கு ஒரு கொஞ்ச எதாவது பாத்து ஒப்பன் பண்டு வர சொல்லானு பாத்த கேல
அதுவு சின்ன சிறிய வங்கிகள் அந்த மாதிரி ஓபன் பண்ணீங்கன்னா ப்ரவேட் பேங்க்ல ஓபன் பண்ணிங்னா இந்த சார்ஜஸ்ங்கறத போடுவாங்க அது மாதிரில்லா இல்லாம அதெல்லா கேட்டுட்டு ஓபன் பண்றது நல்லது
ஆமா இப்போ நம்ம அப்டியே ஓபன் பண்ணாலு நம்ம ஜி பே வச்சு யூஸ் பண்ணிக்கலா தான
ஆமா ஆனா அதுக்கு ஏ டி எம் கார்டு கண்டிப்பா தேவ ஏ டி எம் கார்டு இருந்தா தா நீங்க ஜிபே லாக்இன் பண்ணலா
ஓ
அதனால ஏ டி எம் கார்டு குடுக்கணு ஏ டி எம் கார்டு இல்லாத அக்கௌண்ட நீங்க ஓபன் பண்றதுனா அது வேஸ்ட் தா
வேஸ்ட்தா என்னா ஆ இப்பபோயி நம்ப அக்கவுண்ட் ஓபன் பண்றோ அப்டினாக்கா மினிமம் சார்ஜ் ஐநூறுவா ஆயருவா அப்டின்னு சார்ஜ் பண்ணுவாங்கல்ல அது நம்ம ஜிபே மூலியமா அக்கவுண்ட்ல கூட எடுத்துக்கலால்ல ஆ இது ஒன் டைம் யூசேஜு அப்டின்ற மாதிரிதா பாக்கற
அதா அது நீங்க அப்போ ஓபன் பண்ணு போதே இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கோண்ட்ன்னு கேட்டு ஓபன் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க அதுக்கு சார்ஜஸ் பெருசா வராதுன்னு தா நெனைக்கிற நா
ம் சரி இப்ப அக்கவுண்ட் ஓப்பன் பண்ரதுனால நமக்கு எதுவு பிரச்சனையா நம்ம கைல எத்தன அக்கவுண்ட் இருக்கு அப்டின்ற மாரி எதுவு பிரச்சனையா
இல்ல இல்ல அப்டில்லா எதுமே கெடயாது நீங்க அந்த பணோ வந்து எவ்ளோ வரவு செலவு பண்றீங்க அப்டிங்கறத பொறுத்துதா உங்களுக்கு வந்து அந்த டாக்ஸ் இஷ்யூ அதெல்லா வரு
இப்ப என்னன்னா டாக்ஸ்
பத்து லட்சோ அதிகபட்சோ பத்து லட்சோ வரையு பண்ணலா அப்டின்னு சொல்லிருக்காங்க பத்து கேஷா எடுக்கறது பத்து லட்சோ வரையு எடுக்கலா அப்டிங்கறதுதா சொல்லிருக்காங்க ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு இப்பங்க அதுக்கு மேல எடுத்தீங்கனாதா ஏதாவது இஷ்யூ ஆகு
இல்ல இல்ல இப்போ அததா இப்ப நா கேக்க வந்த என்னனா ம் என்னோட நக வந்து போன வருஷோ மாத்தி வச்ச அப்ப அவரு என்னன்னா பத்து லட்ச ரூபா கேஷா நா கட்டி எடுத்துக்கன்னு சொல்றாங்க இப்ப அதுக்கு சாக்ஸ் கட்டணு ங்க அப்டியா பத்து லட்ச ருபாய்க்கு நா வந்து போனதட நகைய பா எடுக்கறதுக்கு நா கூட பணோ பே பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க
ம் ஆமா நீங்க நகைய மாத் த்தி வைக் நகைய மாத்தி வைக்கு போது அது வந்துருக்கு இல்லையா அந்த டாக்ஸ் வர்றதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு லெட்டர் மாதிரி எதோ இ மெயில் எதோ வந்துருக் கு இன்கம் டேக்ஸ்ல இருந்து வரு
இன்கம்டேக்ஸ்
அ தொடர்ந்து பேசலாம் தோழி அ